ஹலோ கேக்குதுங்களாப்பா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கேங்க கிச்சன் வேல எல்லா முடிஞ்சிருச்சு போல
ஆ ஓரளவு எல்லாமே ஃபினிஷ்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு நைட் ஏதாது இந்த பால் எல்லா சூடு பண்ணி வைக்கிறது அந்த வேலைங்கதா கொஞ்ச கொஞ்சமா போகுது அது முடிஞ்சிருச்சுனா இன்னு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடு போய் படுக்கறத்துக்கு போயிடலாம் அதனால தா நீங்க என்னப்பா இந்த டைமுக்கு போன் பண்ணிருக்கீங்க
ம் ஒண்ணு இல்லைங்க சும்மாதா கால் பண்ண மாடியில அப்டியே மோட்ரு போட்டு விட்டு வந்தனுங்களா கீழ மாடியில தண்ணி நிரஞ்சிருச் ச்சானு பாக்க வந்த சரி அது எப்படியு கொஞ்ச மோட்ரு ஸ்லோவா ஓடுது தண்ணி மேல அவ்ளாக் ஸ்பீடா இழுக்க மாட்டேங்குது சரின்ட்டு அப்டியே நெறையுதானு பாத்துட்டு அப்டியே உக்காந்துட்டேங்க கீழே எங்க மாமியார் தூங்கிட்டு இருக்கிறாங்ளா பேசுனா அத டிஸ்டர்பன்ஸ் ஆகுமேன் சொல்லி போட்டுதா ந அப்டியே மேல மாடிக்கு வந்துட்டே ரொம்ப நாள் அச்சி உங்க கூட பேசி நல்லாருக்கு அப்டியே மேல ரொம்ப நாளா வர்றதே இல்லைங்க மாடிக்கி வந்தா சுத்தி எவ்ளோ நெறைய மரோ செடி கொடி எல்லா நல்லா இருக்கு அதா சும்மா அப்டியே கால் பண்ண உங்களுக்கு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்டு தாம்பா என்ன பண்றதுப்பா நம்பளு இப்போ வர வர வெளில ஆனா நீங்க சொல்ற சுச் சுவேஷன் அந்த இதெல்லாம் பாத்தா ஆசையா இருக்கு எல்லாமே வந்து பாக்கணு செய்யணு அன்னிட்டுனு எல்லா அப்டியே அந்த நைட் டைம்ல மெலோடியா பாட்ட கேட்டுட்டு அப்டியே ஒரு மைல்டா ஒரு வாக்கிங் போனாலே அது ஒரு நல்லா இருக்கும் ஆனா இப்ப எங்கப்பா யாருமே இந்த மரத்த எல்லாம் நடனும் மரத்துக்கு தண்ணி ஊத்தணு அந்த இதல்லஇல்ல வீட்ல வீட்ட வீட்ல மர இருந்தாலே மரத் த்த கட் பண்ணி போட்டுட்டு அங்க ஒரு ரூம் போட்டா கொஞ்ச பெட்ரா இருக்கும் இப்ப வந்து ரோட்லே பாத்தீங்னா நெறைய எடத்துலல்லா பாத்தா மரமே இருக்க மாட்டேங்து ஃபஸ்ட் எல்லா இந்த ஷெட் எல்லாமேதா இப்ப வந்தத்தா அப்ப எல்லாம் பாத்தீங்னா வீட்டுக்கு வீட்டுக் மரொ இருக்கு வண்டி எல்லா நிறத்தணுனாலே அதுல அதோட நெழல்தா நிறுத்துவோ நம்மளும் கொஞ்ச வெளியில அந்த டூ வீலர் எல்லா போகும்போதுல்லா ரெண்டு சைடுலா மர இருந்துச்சுன்னா போம்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லா பாக்கபாக்க உன்னு அழகாருக்கு நம்மோ இன்னமு அப்டியே ஜாலியா அந்த பாட்டெல்லா கேட்டுட்டு இந்த கார்லல்லா போம்போது பாட்ட கேட்டுட்டு அது மாதிரி போகும் போதல்ல அதுல்லா அது சொல்லத்துக்கே வார்த்த இல்ல அந்தோட சந்தோஷமே வேறப்பா நீங்க அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்ளா
ஆ கண்டிப்பாங்க எங்க ஏரியால பக்கத்துல ஒரு கொஞ்ச தூரத்துல ஒரு கோயில் இருக்குங்க பக்கத்துலேங்கிறே தூரமா ஒரு கோயில் இருக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கு ப அந்த கோயிலுக்கு எப்படியுமே நாங்க ஒரு நாப்பது அம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிதா போவோங்க ஆ அந்த கிராஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு போம்போது வந்து பாத்தீங்கன்னா அப்டியே ஆ ஒரு பச்சபசேல்னு நல்லா புல்வெளி இருக்கும் நல்ல ஒரு கிராமம் மாதிரி இருக் கும் அ ஒரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோ மீட்டருக்காவது கன்டினியூவா மரம் இருக்குங்க அப்டியே ரெண்டு பக்க சாஞ்ச மாதிரி புளிய மர இருக்கும் அது அவ்ளோ அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு அந்த எடத்துக்கு பக்கத்துலல்லா வந்து ஆ என்ன சொல்றது சின்ன சின்னதா கடைகள்லா போட்ருப் பாங்க கடைகள்னா இந்த என்ன சொல்றது கம்பங்கூழு அ நுங்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் போட்ருப்பாங்க அங்க எங்க கல்யாணமான புதுசுலல்லா நா எங்க வீட்டுக்கார வந்துட்டு டூ வீலர்ல கூட்டிட் போம்போது அங்க எறங்கி நாங்க சாப்ட்டுட்டு தா போவோ அவ்ளோ அழகா இருக்குங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க ரோடு டெவலப் பண்றோ அப்டிங்ற பேர்ல எல்லாத்தயுமே இடிச்சு போட்டு தர மட்டமாக்கி வச்சிருக்கறாங்கங்க ரோடு அவ்ளோ பெருசா போட்டு வச்சிருக்குறாங்க எனக்கு அத நெனச்சாதா டென்ஷனா இருக்கு நமக்கு நல்ல ஒரு காத்தையு இயற்கையு தரக்கூடிய இந்த அழகான மரங்களையு செடிகளையு அழிச்சு போட்டு அவ்ளோ நீளத்துக்கு ஆ பாதை மட்டு அமச்சு வச்சிருக்கிறாங்க போறவ்ங்களுக்கு எடஞ்சலா இருக்கக்கூடாது அப்டிங்கறது மாதிரி எனக்கு அது நெனைச்சாலே கஷ்டமா இருக்கு நா வெளிநாடுகள்லல்லா நெறைய எடங்கள் பாத்திருக்கே ரொம்ப பழமயான மரங்கள் இருந்து ச்சுனா அத அழிக்க கூடாதுன் சொல்லி அதுக்கு உயிர் குடுத்து அதுக்கு அ கொஞ்ச தள்ளி எதாவது என்ன சொ சொல்றது அந்த ரூட்டு மாரி அமைப்பாங்க அது பாக்குறதுக்கே அழகா இருக்கு ஆனா இங்க நம்ம ஏரியால நம்ம ஊர்ல மட்டுந்தாங்க மரத்த அழிச்சு அழிச்சு ரோட்ட பெருசு பண்ணிக்கிறாங்க ஏன்னு கேட்டா ஒருத்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கார்ருந்தா போது இல்ல ஒரு டூ வீலர் இருந்தா போது அப்டி ங்கிற மாதிரி அதேமாதிரி தேவையில்லாம ஏகப்பட்ட வீடுகள் கட்டக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு வீடு தா அந்த வீட்டயே நீங்க டெவலப் பண்ணிக்கணு அப்படிங்கற மாரி சில விஷயங்கள் வந்துட்டு என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிட்டான சில ரூல்ஸ் எல்லா கொண்டு வந்தா நல்லாதாங்க இருக்கு கோ என்ன முட்டாள்தனமா இருக்கு இப்படி பண்ணா மட்டும் தானே நம்மளால இயற்கைய பாதுகாக்க முடியு இல்லைங்ளா அ சும்மா வந்துட்டு தம்பிக்கு ஒரு வீடு அண்ணனுக்கு ஒரு வீடு அக்காவுக்கு இருக்கிற மரங்கள்லா அளி பாதுகாக்க முடியு இல்லயா
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தாம்பா என்ன பண்றது இப்போ எல்லாரு வந்து வீடு கட்ணௌ ரூம்ஸ் பெருசாக்கணு அந்த மாதிரிதா இதே மாதிரிதா ரோடோ வந்துட்டு பெருசு பண்ணு இன்னிட்டு போட்றாங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரியே நெறைய வெளிநாட்லல்லாம் பாத்தீங்கனா எனக்கு என்னன்ன அந்த மாதிரி ரூலும் போடணு கம்ஃபல்சரி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து மரோ இருக்கணு அண்ணிட்ட அந்த காலத்துல எங்கப்பா மரத்த வந்து இது பண்ணினுன்னு இருந்தோ வெட்டிட்டு இருந்தோ மரோ இருந்தா அவ்ளோ ஃபெனிபிட்டா இருந்துச்சி அப்பல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலா இருந்தா அந்த என்ன சொ சொல்லுவாங்க அந்த கட்டிலாட்டோ அந்த பாய்ல ப அதா அந்த இது நால் பக்கோ இது நூ துணில கட் இது பண்ண நூலுகள கட் பண்ணா மாதிரி அந்த கட்டிலுங்க அப்பறோ அதுல போட்டுதா ஒக்காந்துட்டு அந்த மழ அந்த மரத்துக் கீழ ஒக்காருவோ அந்த வேப்ப மரோ இருக்கு பாத்தீங்ளா அதுக் கீழ ஒக்காந்து எவ்ளவோ கதையெல்லா பேசியிருக்காங்க கொஞ்சோ அப்டி இருந்துச்சுன்னா எல்லாரு அப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல லேடிஸ் எல்லாருமே கொஞ்சோ ம கொஞ்சோ நெழல் கெடச்சா கூடோ அங்க ஒக்காந்து காய் ஆடுவாங்க அந்த மரம் கீரே இருந்துச்சுன்னா ஆனா வீட்டுக்கு வீடு வந்து மரோ கம்பல்சரி வெச் ட்டு இருந்தாங்க ஆனா இப்பதா இங்க இருக்கவங்கதா இல்ல நம்மளுக்கு வந்து எடம் பத்தல எடத்த எடத்த வேணு அதனால வந்து எல்லா வெட்டில்லா எனக்கு என்னன்னா வெட்றது விட வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு மரோ வீட் டாண்ட ஒரு மரோ ரெண்டு பக்கமு ஆப்போசிட் ஆப்போசிட் வீட்டல இருக்கவங்க வெக்கணு அந்தமாதிரி மெயின் ரோட்லயே ரோட் உள்ளயேயாருமே உங்க வீட்டு உள்ள கூடோ வெச்சிக்க வேண்டா அது மாதிரி வெச்சி கூடோ வளத்தா கூடோ வர காலம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே இந்த பைக் விட்றதுக்கு நம்பளுக்கு கொஞ்சோ நல்லா இப்ப வந்து கொளுத்துற வெயிலுக்கு வந்து எங்கியாது வந்து நிழலு கெடைக்குமா போயா நின்னு நம்மோ நடந்து போறதுக்கு அன்னிட்டு அந்த நெழல பாத்தா ஓட்றோ அந்த மாதிரிலா வெச்சா கூடோ நம்மளுக்கு கொஞ்சோ நிம்மதியா இருக்கு ஆனா பாத்தா இப்ப பாருங்க எல்லாமே வந்து கட் பண்ணி போட்றது தேவையில்லாத மரொ ஆனா நெறைய ஊர் சைட்லா பாத்தா இந்த முள்ளு மரோனு சொல்வாங்க அது வந்து அதிகமா வந்து வளத் த்து விட்டுருப்பாங்க அதெல்லா கட் பண்ணிட்டு எதெது தேவையோ இந்த வேப்ப மரோ இது பூ இது கூலிங்கா இருக்கற மரோ ஒரு பேர் சொல்வாங்க அந்த மரோ அது அதெல்லாங் கூடோ நம்மளுக்கு வந்து வெச்சிருந்தா கூடோ கொஞ்சோ நிம்மதியா இருந்திருக்கு இனிமேல இருந்தாவது நம்மளாது எல்லாமே வெச்சி பழகணுனு இருக்கம்பா பசங்கிட்டயோ அது சொல்லி சொல்லி வளக்கணு அப்படிதா இருக்கு உங்களுக்கு எப்டிப்பா இருக்கு
ஆ கண்டிப்பாங்க எனக்கு இந்த மரோ செடி கொடி அந்த மாரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கறதுக்கு ரொம்பமே புடிச்சிருக்குங்க ம் கேரளா எடுத்திருக்கீங்களா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீடுடெல்லா கெடையாது எல்லாத்துக்குமே சொந்த வீடுதா இருக்கும் வீடெல்லா தள்ளி தள்ளி இருக்கு ஆனா அவங்க வீட்ட சுத்தி கண்டிப்பா வந்துட்டு தோட்டோ மரோ இந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு இடங்கள்ல தா வந்துட்டு அவுங்க வந்துட்டு இருப்பாங்க அதனாலதா அந்த எடத்துல வந்துட்டு மழை வளமு அதிகமா இருக்குது மண் வளமு நல்லாவே இருக்குங்க ஆனா நம்ம ஏரியால தமிழ்நாடுகள்ல பொறுத்தளவுக்கு மேக்சிமம் ஏதாது ஒரு கனிமத்த வந்துட்டு தோண்டி எடுக்கோனுனா ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு எல்லா கார்ப்பரேட் நிறுவனமும் சூஸ் பண்ற எட தமிழ்நாடா தா இருக்கு அதுவு முக்கியமா விவசாய பூமி எங்க இருக்கோ அங்க தேடி புடிச்சுதா பண்ணுவாங்க ஏன்னா அந்த கனிம வளங்கள் இருக்கிறங்கட்டி தான அந்த எடத்துல வந்துட்டு வெவசாயமே நல்லபடியா நடக்குது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கனா கண்டிப்பா சேஞ்ச் ஆகணுங்க ரெண்டாவது மக்களுக்கு வந்துட்டு அதபத்தினா ஒரு அவார்னஸ் இருக்கணு சும்மா தேவையில்லாம இஸ்டதிக்கு காசு இருக்குன்னு சொல்லி நீங்க எடம் வாங்கி போடுங்க ஆனா போட்டு அதுல வந்துட்டு பிளாட் போட்டு விக்கணு கமர்ஷிலா பில்டிங் கட்டி சேல் பண்ணணு அப்டினு நெனைகறதுக்கு பதிலா அழகா அது வந்து இயற்கையோட இயற்கையா கண்டிப்பா இயற்கை நமக்கு குடுக்காட்டியு நம்மளோட சந்ததிகளுக் வந்துட்டு கண்டிப்பா நல்லபடியா குடுக்கு இப்ப மொதலல்லா சொல்லுவாங்க அஹ் தாத்தா வந்துட்டு தென்னமரோ வச்சுட்டு போனாரு அதோட பலன வந்துட்டு பேர அனுபவிப்பா அவனோட வம்சமே வந்துட்டு அனுபவிக்கு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்டி கெடையாது ஆறு மாசங்கள்லே வந்துட்டு நமக்கு வரக்குடிய தேங்க வரக்குடிய சின்ன சின்ன குட்டை மரங்கல்லா கூட இருக்குது இந்த மாதிரி நெறைய மரங்கள் வளத்தலா அது மூலியமா ஏதாவது பெனிஃபிட் வர மாதிரியான விஷ்யங்கள் பண்ணிதா நம்ம இயற்கைய வந்துட்டு பாதுகாத்துக்க முடியு ரெண்டாது அதிகமா பிளாட் போட்டு விக்கவே குடாதுங்க அதெல்லா வந்துட்டு கொஞ்ச ஸ்ட்ரிட்டா வந்துட்டு இந்த ரூல்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணனு அப்டி இருந்தா மட்டுந்தா வி விவசாயமு பாதுகாக்கப்படு இயற்கையு பாதுகாக்கப்படு கரெக்ட்டுங்ளா
கரெக்ட் தான்ப்பா நீங்க சொல்றது பாத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க கரெக்ட்டு தா எப்போ நம்ம மரத்த வெட்றோமோ அப்டியே விவசாய நில வந்து அழிஞ்சு போயினே இருக்கு மொதல்ல நம்ள்து எல்லாமே விவசாய பூமின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தா தண்ணிக் தூங்க நம்போ திண்டாடுற மாதிரி இருக்கு இன்னுங் கேட்டா அந்த என்னது எது இருந்தாலு செழிப்பான நாடாவே காட்ட மாட்டேன்து அதத் இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம டிராவல் பண்ணும் போது அந்த புல்வெளி அதெல்லா பாக்கரத் திக்கே ஓடுற மாதிரி இருக்கு ஐயோ இதெல்லா அழகா இருக்கு இன்னு பாத்தீங்ன்னா நம்மளுடைய கிட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா பாத்தா ஆச்சிரியமா பாக்குறாங்க இப்பல்லா ஐயோ இதெல்லா இப்டி இருக்குமா இதெல்லா இப்டி இருக்குமா அது இப்பிடிதா நடுவாங்களா இதெல்லா இவ்ளோ பச பசென்னு இருக்குமன்ற மாதிரி இருக்கு அப்டி ஆயிடுச்சு நம்ப சங்கதியினரோட நெலம என்னபண்ற சொல்றது நப்ப வந்து நம்மதா பேசினி இருக்கோ நெறைய கவர்மென்ஸ் வந்து இதெல்லா கேட்டு நல்லா கொஞ்சொம் இதுக்குன்னு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து நல்லா பண்ணா உன்னு நல்லா இருக்கு நெனைக்றப்பா நானு
ம் கண்டிபாங்க நம்ம பேசனா பேசிக்கிட்டே போவோ அந்த அளவுக்கு இருக்குது செரிங்க எனக்கு தண்ணி நெறச்சிருச்சு நா கீழே போய் ஆஃப் பண்ணிட்டு வரே உங்ளுக் கால் பண்ற அப்பறமேலு ஓகேங்க பாய்
பாய்